ஆஹ் ஹலோ
ஆஹ் ப்ரோ கேக்குது
ஆஹ் ஆயோ ஆஹ் அதாம் ப்ரோ இப்போ வந்து ஃபா செகண்ட்டியர்ல அந்த பா - பஸ்ட்டு டரிப்பு அந்த நீர்வீழ்ச் அது என்னலாய்ட்டு செக்கெண் ட்ரிப் எங்க போகணு
செகேண் ட்ரிப்பு செகேண்ட் ட்ரிப்பு எங்க போனு செகேண் ட்ரிப்பு கோயமுத்தூர் ஈஷா போனோ ஆமா ஈஷா பாத்துட்டு அப்டியே கன்னியாகுமரி சன்ரைஸ் பாத்துட்டு
உம் உம்
அதுக்கப் அப்பறோ திருச்செந்தூர் வந்தோ ஆமா திருச்செந்தூர் வந்துட்டு
உம் ஆஹ் அப்டி இப்பிடி சுருக்குமா சொல்ல மூணுத்துக்கு என்னென்ன ஸ்டாடிங்ல இருந்து பண்ணீங்க அப்டின் றத அப்டியே ஸ்டோரி மாரி சொல்லிலால அ ஆஹ் மூணு வந்து சொல்டீங்குள கன்யாகுமாரி கோயம்புத்தூரு திர்ச்செந்தூரு போய் னோ சொன்னீங்கள அப்டி வார்த்த சொல்லனுமா ஃபுல் ஸ்டோரியா என்னென்ன பண்ணீங்களோ அத பூரா அப்டியே சொன்னீங்கனா கொஞ்ச நல்லாரு
அதா இங்க இருந்து ஃபர்ஸ்ட்டு கெளம்புனோ
அஹ் ஹ
அஹ் இங்க இருந்து நாங்க சென்னேல இருந்து ஆனா அந்த ட்ரிப்புக்கு வந்து ரொம்ப அதிக பேர்ல்லா வர்ல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேரு போயிருப்போ அவ்ளோதான்
ஆஹ் ஓகே ப்ரோ
ஆமா நேரா கோயம்புத்தூர் போயிட்டு ஈஷால அ நைட்டு அந்த அஹ் மேல அந்த சிவன் மேல வந்து அந்த லைட்லா இது பண்ணுவாங்க அந்த இது பாத்துட்டு அங்க ஆமா உம் அந்த மியூசிக் மாரில்லாம் போடுவாங்க ஸோ அந்த மியூசிக்லா கேட்டுட்டு அங்கேயே நைட்டு வந்து ஸ்டே ஸ்டே பண்ணிட்டோ நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அஹ் அடுத்து திருச்செந்தூர் போயிட்டோ
ம்
அ திருச்செந்தூர் போயிட்டு அந்த ஆழி கிணறுன்னு சொல்லுவாங்க அந்த கிணத்துல தண்ணி குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறோ வந்து சாமி தரிசனம் பாத்துட்டு நாலா அன்னைக்கு ஃபோன் ஃபுல் டே அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு
ம் ஓகே ப்ரோ உம் உம்
மறுநாள் கால்ல கன்னியாகுமரி போலாம்னு பிளான் பண்ணிரு சரின்ட்டு ஒரு நைட்டு பத்து பதினோரு மணிக்கு திருச்செந்தூர்ல இருந்து கிளம்புனோ அங்க இருந்து ஒரு நூத்தி பத்து கிலோ மீட்டர் தானே நூத்தி பத்து கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் தான் கன்னியாகுமரி அங்க போயிட்டு ஆஹ் ஹம் கன்னியாகுமரி காலைல ஏர்லி மார்னிங் ஒரு விடிய காலம் ஒரு நால் மணிக்குலாம் போய் ரீச் ஆய்ட்டோம் ரீச் ஆயிட்டு அங்க இருக்குற லோக்கல் பீப்புள் அஹ் லோக்கல் ஆளுங்க கிட்ட கேட்டு எங்க சன்ரைஸ் பாக்கணும்னா கரெக்ட்டா எந்த லொகேஷன் போனும் சொல்ல அவுங்கள்ட கேட்டுட்டு அங்க அங்க ஒரு பிரிட்ஜ் பிரிட்ஜ் மாரி இருக்கும் அந்தடுத்து வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணி சன்செட் பாத்துட்டு எல்லா குரூப்பா சேந்து போட்டோஸ்லா திட்டு
ஓகே ப்ரோ
ட்ரோன் ஷாட்லாம் அங்க இது பண்ணாங்க ட்ரோனா குரூப் ட்ரோன் ஷா்ட் வந்து குரூப்பா சேந்து எடுக்கணும் அப்டின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ண அவங்களே எடுத்து கொடுப்பாங்க
ஆஹ் ஓகே ஓகே
துட்டு ஆஹ் வந்துட்டு கன்னியாகுமரியில பேமஸா அங்க ஒ ஒரு லோக்கல் கட ஒன்னு சொன்னாங்க ஃபுட்டுக்கு சாப்பாட்டுக்குலாம் பரோட் டா கறி அதெல்லாம் அங்க போய் நல்லா சாப் பிரட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டோம் கன்னியாகுமரியிலே ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆய்ட்டோம் திருப்பி நம்மோ அவ்ளோ லாங் போ உக்காந்துட்டுலாம் போ முடியாது பஸ் சில அப்டின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில அங்கிருந்து கெளம்பனும் ஆஹ் வரும்போது து இடைல ஏதோ ஒரு கோவில் பாத்தோம் ஆனா அது எந்த கோவில்ன்னு தெரியல சரியா எனக்கு ஞாபகம் இல்ல மோர் தென் மூ மூணு வருஷத்துக்கு மேல நாலு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்ல அதனால எனக்கு இப்ப தெரியல
ஓ அப்டிங்களா
பாத்துட்டு அதுக்கப்புறம் நேர சென்னை ரீச் ஆயிட்டோம்
ஆஹ் இது இது மொத்தமா சேத்து எவ்ளோ செலவு ஆயிருக்கும் ப்ரோ மூன்னு
ஆஹ் இதுக்கு ஒரு ஆளுக்கு ஆறாயிரூபா கிட்ட வந்தது ஆறாயிரம் ரூபாயல இருந்து ஏழாயிரம் ரூபா கிட்ட ஆமா இதுல வந்து நெறைய தங்குறதுக்கு ரூம் எடுத்தது ரொம்ப லாங்கும் போனோம் அதனால இதுக்கு ஆராயிரூபாக்கு மேல வந்து ஆராயிரூபா ஏழாயிரூபாய்க்கு மேல வந்தது ஒரு ஆளுக்கு
ஓகே ஓகே ஆஹ் ஓ மூணாவது என்னங்க ஒரு டிர்ப்பு போனீங்க அது எப்ப போனும் ஹலோ
ஆஹ் மூணாவது எங்க போனன்னு சரியா ஞாபகம் இல்ல ப்ரோ மூணாவது எங்க போணுட்டு ஆஹ் அதுவும் ரீசன்டா போனதுதான் ஒரு டூ இயர்ஸ்கு முன்னா திரீ மூணு வருஷத்துக்கு முன்னாடிதான் ரெண்டு வருஷம் ரெண்டர வருஷம் இருக்கும் அப்பதான் போனது ஆனா எப்ப எங்க போனும் இடையில இடையில நெறயா ட்ரிப்பு ஷார்ட் ட்ரிப்புங்க ஆஹ் நெறயா போனம் அதால அது எங்க போனும்னு சரியா ஞாபக இல்ல
ஓ அப்டிங்களா
ஆமா ஆனா அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளயே தான் போனோம் நாலாவது ட்ரிப் தான் வந்து கேரளா போனோம் ஒரு அஞ்சு பேர் மட்டும் வயநாடு போயிருந்தோம் கேரளால முன்னால் வந்து வயநாடு போறதுக்கு முன்னால் வந்து கொல்லிமலை போயிட்டு கொல்லிமலிலே நைட் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலை காலையில வயநாடு வயநாடு போயிட்டு
ஆஹ்ஹ
அங்க ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு அஹ் பீச் ஹவுஸ் அதெல்லாம் பாத்துட்டு அடுத்த ஒரு நாள்ல திருப்பி ரிட்டன் ஆயிட்டோம் சென்னைக்கு
பீச் ஹவுஸ்னா எப்டி ப்ரோ ஆ பீச் ஓரமா வீடு இருக்குமா அங்க
ஆஹ் ஆமா கடலுக்கு ஒரு நூறு அடியில இருந்து இன்னொரு அடி உள்ளேயே கடல் இருக்கும்
அது நீ அந்தது மட்டும் தான் ரீசண்டா போன டிரிப்பா இல்ல வேற எதுவும்
இல்ல அதுக்கப்புறம் எதுவும் பெருசா டிரிப் போல அதுக்கப்புறம் முடிஞ்சு ஒர்க் ஆமா அதுக்கப்புறம் அப்றம் ஒர்க் முடிஞ்சு இது காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்பறம் ஒர்க்கு ஒர்க்கல ஒன்னும் பெருசா எங்லையும் டிரிப் போல எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பாண்டிச்சேரி போவோம் அவ்ளவுதான் பெருசா டிரிப்னா ஒர்க் கலே
டாக்டர் வேலை கேடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிரிப் போறதுக்கு இந்த மாதிரி ஒரு சும்மா தமிழ்நாட்டுக்குள்ள சுத்துற அளவுக்கு ஒரு சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி சுத்துற அளவுக்கு கூட கிடைக்கலையா ப்ரோ
ஆமா டைம் கிடைக்கல கிடைச்சாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போறப்போ இப் போன வாரம் திருச்செந்தூர் போனோம் திருநெல்வேலில ஒரு கல்யாணம் அதை பாத்துட்டு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே வந்தோம் சோ அந்த மாதிரி டிரிப்புங்கதான் டிரிப்புக்குன்னு தனியா பிளான் போட்டு போல
ஒருத்தவங்க கல்யாணம்
ஆமா கல்யாணம் இல்ல வேற ஏதாவது பங்ஷன்னு அந்த மாதிரி ரீசனுக்காக ஆமா இப்ப பாண்டிச்சேரி போனோம்னா அதுக்கு முன்னாடி எங்க ஸ்டாப் ஒருத்தவங்களோட பைய பையனுக்கு பஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே அதுக்காக சிதம்பரம் போயிருந்தோம் வந்து வரும்போது அப்டியே பாண்டிச்சேரி போயிட்டோம் அங்க ஒரு நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ட்டு அப்டி வந்தோம் சோ அந்த மாதிரி தான்
ஆஹ் இப்ப வந்து என்னன்னா இப்ப நா கது படிச்சங்க அதெல்லாம் பக்க அந்த அ அஹ் அ ம் ஈ சுத்தி பாத்துருக்கே
மேரேஜுக்கு போற பங்க்ஷனையும் வந்து ஒரு ட்ரிப்பா போட்டுறது
இல்ல இல்லலை சுத்தி பாக்குறக்கே எப்போ கொஞ்ச நேரம்ட்டாங்க கிடைக்க அப்ப அந்த கல்யாணத்துல போயிட்டு வந்துடலாம் அதாவது மத்தியானம் லஞ்சுக்கு ஹோட்டல் ஆகி சார் விடாம அங்க போய் சார் வந்தர்லாம்
ஆஹ் அந்த மாதிரிதான் இரு ஏன்னா ஒர்க்க இல்ல நம்மளுக்கு எப்ப வேணா எமெர்ஜென்சி வரும் எப்போ வேணா திடீ தில்னு நம்ம போற மாறி இருக்கும்
உஹம் உஹம் உஹம்
ஸோ அதனால நம்ம லைஃப இப்டி மாறிடுச்சு
சர்வு
இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்டின்னா கொஞ்சம் ஃப்ரீய ஆயிடலாம் நம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்டின்னா கொஞ்சம் நமக்கு அடுத்து ஜூனியர்ஸ் வருவாங்க சோ அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோனா ஓரளவுக்கு நமக்கு ஃப்ரீயா இருக்கும்
உஹம் வருமானமும் நமக்கு ஆதுக்கேத்தமாரி அதிக ம்மாகமா
ஆமா அப்ப நம்ம ரொம்பவும் அழையவும் தேவ இல ஏ வருமானத்துனோயுவோ இவ்வளவு வந்தா போதும் அப்டின்ட்டு அந்த இதுவுலயே இருந்திடலாம் ரொம்பவும் நம் ம எல்லா டைமும் போய் வேலை செய்யணும் ரொம்ப ஓடி ஓடி பண்ணணும் அப்டின்னு இருக்காது
இல்ல அதாவது சம்பளம் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஃபிக்சடான சம்பளம் தானே எவ்வளவு நீங்கஹ் ஜூனியர்ல இருந்து சீனியர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சம்பளம் தானே
அதிகமான சம்பளம் தான் இப் ப்ப நான் எவ்வளவுகவ்ளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேனோ அவ்ளோ அவ்ளவோ எனக்கு சேல்ரி தான் சம்பளம் தான் ஆமா இப்ப நான் எனக்கு எட்டு மணி நேரம் டூட் அப்டின்னா நா எக்ஸ்ட்ரா நாலு மணி நேரம் பாக்குறன்னா எனக்கு சம்பளம் தான் அதுக்கு நாலு மணி நேரத்துக்கு தனியா ஆனா என்ன ஒண்ணா அந்த நாலு மணி நேர அங்க வேலை இருக்கணும் சும்மா எல்லா நாளும் போய் பார்க்க முடியாது என்னல அங்க வேலை இருக்கு வேற ஏதாது ஒரு தேவை இருக்கு அப்டின்னா நான் போய் பண்றேன் அப்டின்னா கண்டிப்பா நாலு மணிநேர எக்ஸ்ட்ரா சம்பளம் தான் ஹாஃப் டே சேலரி பாதிநாள் சே சம்பளம் வந்துரும் அன்னைக்கு
நாலு நேரம் எக்ஸ்ட்ரா எட்டு மணி நேரம் பாத்துட்டு
ஆமா எட்டு மணி நேரம் பாத்துட்டு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பாத்தா ஆஹ் அரை நாள் சம்பளம் இது இன்கேஸ் எட்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பாத்தா மூணு நாள்
ஓ புரிது புரிது
இருபத்தி நாலு மணி நேரம் கண்டினியூஸா டியூட்டி பாத்தன ரெண்டரை நாள் சம்பளம் வரும்
ஓ அப்பிடியா ஓகே ஓகே அதான் ஒ ஒரு எட்டு மணி நேரங்கிறது ஒரு டேவா கன்வர்ட் பண்ணி வச்சிருக்காங்க
ஆமா ஆமா இல்ல எனக்கு சம்பளம் எல்லா வேணாம் அப்டின்னா இப்ப நாலு மணி நேரம் பாக்குறேனா ரெண்டு நாலு மணி நேரம் பாத்துட்டு ஒரு நாள் முழுசா லீவ் எடுத்துக்கலாம் மாஸ் த்துக்கு அஞ்சு நாளு தான் லீவுன்னு வைங்க நாலு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சி எல்லு ஒரு இ எல்னு வச்சிக்கங்க மொத்தம் ஆறு நாள் லீவு இதுல நான் வந்து எக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் டியூட்டி பாக்குறேன் அது எனக்கு சம்பளம் வேணா லீவா எடுத்துக்கிறேன் அப்பிடின்னா லீவா எடுத்துக்கலாம் எட்டு மணி நேரம் நா டூட்டி பாத்துட்டு நா லீவா எடுத்துக்கலாம் இல்ல ரெண்டு நாள் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பாத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா லீவு எடுத்துக்கலாம் அந்த மாரி
ஓகே ஓகே அந்த லீவுமே நம்ம நேரங்கள கன்வெர்ட் பண்ணி தான் எடுக்கிற மாரி இருக்கும்
இல்ல இல்ல அப்பிடி கிடையாது இப்ப நான் அஹ் இன்னைக்கு திங்கட்கிழமை நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்த்தேன் ஆஹ் பா செவ்வாய்க்கிழமை நாலு மணி நேரம் எக்ஸ் ட்ரா பாத்தேனா புதன்கிழமை நான் ஃபுல் டே லீவ் எடு த்துக்கலாம்
ஓ
ஆ நீங்க வரவேண்டிய டூட் டி வேண்டாம் வர வேண்டாம் வந்த எட்டு மணிநேரம்
நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் ப்ளான் பண்ணீங்கன்னா நீ எவ்ளோ நேரம் எவ்ளோ எக்ஸ்ட்ரா பாக்குற மாறி இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும்
ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டினா மினிமம் ஆஹ் குறைந்தபட்சம் ரெண்டு நாளாது ட்ரிப் போடணும் அப்பதான் அந்த ட்ரிப்பு ஒரு சேட்டிஸ்ஃபை ஒரு திருப்திகரமா இருக்கும்
உம்
ன்னுமோது வாரத்துக்கு நா நால் நாலு அதிகமா ஒர்க் பண்ற மார் இருக்கும் நால் நாலு மண் நேரம் நாலு மண் நெரம் எக்ஸு எக்ஸ்ட்ரா வேல பாக் ற மார் இருக்கும்
ஓகே ப்ரோ செர் ஓகே ப்ரோ இந்தெ ஒரும்ச கட் பண்டு கூப்பற்ற ஒங்லுக்கு
ஆஹ் ப்ரோ இந்த கால் நா போடவா
ஆஹ் போடுங்க போடுங்க போடுங்க அடுத்த கால் போட்டுங்க
ஓகே